கம் தோழி ஆ தோழி அந்த கிண்டர்ஜா ஆ நல்லா இருக்க தோழி நல்லா இருக்கீங்க ளா
நல்லா இருக்க
அந்த ஒங்க ஃபிரெண்டு சிந்தக்கா சிந்து அவங்கள்ட்ட நீங்க இப்ப என்னான்னு பேசலாமா தோழி
ஆ பேசலாம
ஆ பேசுங்க அவங்ககிட்ட பேசுங்க இல்லனாக்கா
ப்போ அவங்க தூங்கிட்டுருப்பாங்க
ஓ அப்டியா ஏ ஏ நேத் து கூட ஒரு மூணு பேர் சொல்லியிருந்தீங்களே தோழி அவங்கல்லா
ஆமா நேத்தா மூ எனக்கு அனுப்பி வுட்ருந்தீங்ளே ஒரு மூணு பேரோடது
அது இன்னு எரர் அடிக்கிது ப்ரொபைல் டாஸ்க் எல்லா கம்ப்
செரிங்க செரிங்க அம்மா உம் சொல்லுங்க தோழி தோழி இப்போ நீங்க ஒரு பூ பூக்கட வைக்கலான் சொல்லி பேசிட்டிருந்தீங்க இல்லயா
ஆமாமாம் தோழி அந்த பூக்கட வைக்கிறதுக் கு எதுவு ஒரு ஐடியா எதா இருந்தா எனக்கு சொல்லுங்க ஏனா எப்டி ஆரம்பிக்கறது? எவ்வளவு முதலீடு பண்றதுன்னே எனக்கு எதுவு தெரியில
சரிங்க தோழி இப்ப பூக்கட வந்து அப்டினு பாக்கம்பொழுது ஒங்ளுக்கு மாலை எல்லா கட்டத் தெரியணு ஏன்னா பூக்கு பூவ மட்டு கட்டி நம்ம வந்து விக்க முடியாது மாலைல்லா கட்ட தெரியுங்களா?
அ இல்லை தோழி கொஞ்சொ கொஞ்சொந்தா தெரியு முழுசா இன்னு நா கத்துக்கல ஆனா ஓரளவுக்கு கட்டுவ
ஆ சரிங்க தோழி இப்ப பாத்தீங்க அப்டின்னா பூக்கடைய்ல வந்து அ பூ வந்து சீக்கரமா வீணா போகக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்ளா அதனால வந் து நம்ம வந்து மொதல்ல நம்ம ஸ்டா ஆரம்பிக்கும் பொழுது அதிக அளவுல நம்ம வந் து முதலீடு செய்யாம குறைந்த அளவிலேயே முதலீடு செய்ற செய்ற ஒரு எண்ணத்துல தா அத நம்ம ஆரம்பிக்கணு முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது. பிறகு வு தா நம்ம கட வந்து ஒரு நல்ல முறையில் ச் செயல்பட்டதுக்கு அப்றொ நாங்க வந்து அதுக்கு தகுந்தாற் மாதிரி நீங்க வந்து பூ க்கள எடுத்துக்கலா. ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா பூ எந்த எடத்தில குறைவா கெடைக்கு அப்டின்றத நீங்க பாக்கணு. ஆஹ் அதாவது ஒங்களுக்கு அருகாமைல அப்டினு பாத்தீங்கன்னா அஹ் வேதாரண்யம் சைட் பாத்தீங்க அப்டின்னாக்க பூ வந்து அங்கே வெளையறக்கூடிய ஒரு எடெம்மா இருக்கத்துனால அந்த சைடும் கொறைவா இருக்கு. ரெண்டாவது கும்பகோணத்தில இருந்து வரக்கூடிய பூக்களுமே கொஞ்சொ கொறைவா இருக்கு அப்டின் சொல்லி கேள்விப்பட்ருக்கே நானு. அஹ் அது மாரி ஒங்ளுக்கு எந்த எடம் வந்து பூ குறைவா கெடைக்குமோ அதுக்கு தகுந்தா மாரி நீங்க எடெத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்ன நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கடை இல்லையா? கடை வந்து இப்போ வந்து மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமா வந்து செல்லக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அல்லது இந்த கோவில்து கோவில்கள் பக்கொ ஏன்னா அந்த கோவில்கிட்ட தா அதிகமாப்படியான மக்கள் வருவாங்க. தலைக்கு பூ வாங் வாங்குறாங்ளோ, இல்லையோ சாமிக்கின்னி சொல்லி பூ கண்டிப்பா பூவு, மாலெ அதெல்லாமே வாங்குவாங்க. அஹ் அந்த மாரி இடங்கள்ல வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணுனு நா நெனக்றே தோழி. அஹ் ரெண்டாவது பாத் தீங்க அப்டின்னாக்க பூ வந்து இப்ப மல்லிகை பூ அப்டின்றது மட்டுமே வச்சி நம்ம வந்து அஹ் விற்பனை செய்யாம ஆஹ் பூவு உங்க ரோஜாப்பூ இருக்கு. ரோஜாப்பூ மாலை எல்லாமே கொஞ்சொ நல்ல அதுக்குக பூ பெருசா இருக்குறதுனால கட்டுறதுக்கு நமக்கு ஈசி யா வந்துரு அப்றொ அரும்பு இது மாதிரியான பூக்களையுமே வச்சி நம்ம வந்து வியாபாரத்த தொடங்கலா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அள்ளி பூ அல்லாமே நெறைய்யவே கெடக்கிது. அது அதிகபட்சம் நெறைய இடங்கள்லயுமே பூத்து கடக்கு. அது மாதிரி பூ அல்லா வந்துட்டு ப்ப அம்பாலுக்கெல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா அள்ளிப்பூ தா நெறைய பேர் வாங்குறாங்க விரும்பி. அஹ் அந்த மாரி பூக்களையுமே நீங்க வந்து வாங்கி நீங்க வந்துஹ் அதாவது நீங்க கே காசு கொடுத்து வாங்கறத விட சும்மா ஒரு ஒ கொஞ்சொ ஒ ஒரு கொஞ்சுண்டு நீங்க நட்டு வச்சாவே நல்லாவே பூக்குது. இப்ப நாங்க இருக்கக்கூடிய வீட்ல பாத்தீங்க அப்டின்னாக்க வாசல்ல வந்துட்டு அந்த அரளி பூதா வச்சிருக்காங்க. அது பாத்தீங்ன்னா ஒரு நா ஒரு நாளைக்கி பாத்தீங்கன்னா தாராளமா அவங்க ஒரு பை நெறைய பறிக்கிற அளவுக்கு அதுல வந்து பூ பூக்குது நல்லாவே ஒரு வெளைச்சலா இருக்கு அந்த பூவு. பெருசா அதுக்கு ஒண்ணு ஒர வக்கிறது அந்த மாரிலா எதுவு அவங்க பண்ணல. சும்மா தண்ணி தா விட்றாங்க. ஆஹ் அது நல்லாவே பூக்குது. அ ரெண்டாவது பாத்தீங்க அப்டினாக்க நம்ம வந்து பூ கட்றோ அப்டிங்கம்பொழுது நம்மளால நிச்சயமா ஒ ஒக்காந்து அவ்ளோ நேரமெல்லா பூ கட்டவே முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணனு அப்டின்னா நல்லா பூ கட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட ஆஹ் கொஞ்சொ ஒரு கால் கிலோ கால் கிலோ ஒரு ரெண்டு வீட்டுக்கு, மூணு வீட்டுக்கு அர கிலோ அந்த மாரி நீங்க பிரிச்சி குடுத்துட்டீங்கன்னா இப்ப அர கிலோ அல்லது கால் கிலோ அவங்க கட்டி குடுத் தாங்ன்னா அவங்ளுக்கு ஒரு தொகை குடுப்பாங்க. ஏன்னா எங்க அக்கா வந்து ஏற்கெனவே பூக்கட தா வச்சிருந்தாங்க. அவங்க எங்க அக்கா வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க அப்டின் பாத்தீங்ன்னாக்கா இது மாதிரி பூ வாங்கிண்டு வந்து அவங்க தெருவுல உள்ளவங்களுக்கு குடுத்துருவாங்க. அ ஒரு வீட் டுக்கு அர கிலோ, கால் கிலோ, முக்கா கிலோ அந்த மாரி குடுத்துருவாங்க. அப்ப பாத்தீங்ன்னாக்கா வந்து அந்த தெருவுல உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க வேல முடிஞ்ச அளவுக்கு அந்த பூவ கட்டி குடுத்துருவாங்க. இப்ப அர கிலோ கட்றாங்க அப்டின்னா அம்பது ரூபாயி என் பது ருபாயு அந்த மாரி ஒரு தொகைய அவங்களுக்கு குடுத்துட்டு ஏன்னா அவங்க வந்து மால வி மால கட்டி விக்கிராங்களைய அந்த பூ கட்டுறதுக்கு அவங்க வாங்குற இதுக்குமே அதுல இவங்க வந்து ஈக்குவல் பண்ணிடுறாங்க ஆனா அதோட எப்டி வந்து அவங்களுக்கு லாபொ வந்தது அப்டிங்கனால அக்கா சொல்லுவாங்க லாபமாதா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அந்த மாரி நீங்க வேணா முயற்சி செய்யலாமே தோழி
செரி தோழி ஏன்னா இப்ப நம்ம ஊரு சைடுல பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து வேதாரியம் அஞ் இப்போ வந்து பூ வந்து இந்த முல்லுப் பூங்குறது அதிகமா வெலையுது அதனால அங்க நம்ம வாங்கலா முல்லுப்பூ வாங்கனா பூவு நல்லா பெருச் பெருசா இருக்கு நம்ம கட்டுறதுக்கு வசதியா இருக்கு நம்ப அருகிலேயே வாங்குறதுனால விலையு ரொம்ப குறைவா இருக்கு இந்த சைடு பார்த்தோம்னா மயிலாடுதுறை சைடுல வந்து பூக்கள் வந்து அதிக விலை எது அங்க மயிலாடுதுறைனா அங்க நேரா வர து எல்லாமே கடலூர் வில்லுப் புறம் ஆ அரளி பூவாறு எல்லாமே வந்து நம்ம இந்த கடலூர் சைடுல வாங்கனோம்னா நெறையவே வந்து சீப்பாவே கெடைக்கு நம்ம வாங்கறதுன்னா நம் ம மெதலேயே ஒரு நாள் போய் க அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம ச் சொல்லிட்டு மறுநாள் வந் து அங்க அருகில் உள்ள பேருந்துகள்ல நம்ம கொடுத்து ஏன்னா எ உ ஒரு கடைக்குமே அப்டிதா வந்துட்ருக்கு ஆஹ் எனவே ஓ ஒரு நாளு நம்ம வந்து அரு அருகில் உள்ள பேருந்துல நம்ம சொல்லி வச்சுட்டு நம்ம அந்த பூவ வாங்கி கில வாங்கிட்டு நமக்கு கரெக் எல்லா பூவே நம் புனாலே கட்ட முடியா து அதனால நம்ம கொடுத்து ஆ இவ்வளவு பூ கட்டி கொடுத் தா இவளோ அமௌண்ட அப்டின்னு ச் சொல்லி நம்ம அத நமக்கு தெரிஞ்ச வங்கல்ட்ட கொடு மா அவங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் குடுத்த மாதிரி ஆச்சு அதனால அவங்ககிட்டயே குடுத்து அந்த பூவை கட்டி நம்ம வியாபாரம் பண்ணனும் ஆஹ் அதிக பட்சம் இப்ப கடை வைக்கணுனா கோவில்கள்ல வைக்கலாம் அப்படி இல்லனா பேருந்து நிறத்த திட்டங்கள் இருக்கு இல்லையா அங்க கூட வைக்கலாம் அதான் அந்த இதத்துலதான் இருக்கேன் இன்னா நான் இடம் இன்னும் பாக்கல அது எவ்வளோ முதலீடு பண்ணலானு தெரியல ஏன்னா முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய டேபிள் போட்டு அந்த டேபிள்ள முதல்ல வந்து மாலையெல்லா கட்டாம பூவ மட்டும் அழகா நெருக்க க்ககட்டி வச்சு வியாபாரம் பண்ணுவோ இப்ப பூவ வந்து நம்ம நார் நம்மலாம் கட்னோம்னா நம்ம எ எல்லாரும் விக் விக்கற விலைக்கு விக்கலாம் அதே வந்து நம்ப நெருக் க்கு கட்டி வியாபாரம் பண்ணும்போது மத்தவங்க விக்கிற நிலையில ஒரு பத்து ரூபா கூட வச்சு வித்தா கூட பூ நல்லா அழகா கட்டி இருந்தா கண்டிப்பா எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க அதனால அந்த எண்ணத்துலதான் நான் இருக்க தோழி ஏன்னா இப்ப வந்து மல்லி பூ வியாபாரம் மட்டும் பண்ணாம மல்லிப்பூளயே குண்டு மல்லி சந்தன முல்லை முள்ளரும்பு ஜாதி மல்லி அஹ் அப்புறம் வந்து காக்கரட்டான் கனகாமர ரம் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்கு அஹ் இதுலயே ரோஜா பூக்கள் எல்லாமே நா வாங்கி கலந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கே ஆனா இதுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கிறது து எந்த இடத்த தேர்வு செய்யறது னா இன்னோ எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு அஹ் இப்போ நாங்க இருக்கிற எடத் இட வந்து மெயின் ரோடு தான் மெயின் ரோட்டுல இருந்து ஒரு பத்தடி தள்ளி தான் நாங்க இருக்கோம் அதனால மெயின் ரோட்லயே ஒரு கடை போடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஏனா இந்த ஒரு எடம் நமக்கு தெரிஞ்ச எடம் ஒண்ணு நம்ம சும்மாதான் இங்க இருக்கு ஏன்னா அவங்க அந்த ஓனர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்கதான் அதான் ஒரு சிறிய இடம் மட்டும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் ஒரு டேபிள் போடுற அளவுக்கு ஒரு எடம் மட்டும் கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த எடத்துல ஷெட்டெல்லாம் போட்டு சும்மா தான் வச்சிருக்காங்க முடிஞ்சா அங்க ஒரு டேபிள் போட்டு அறிமுக வியாபாரமா பண்ணி பாக்கலாம் ஒரு ஒரு வாரம் பண்ணி பாப்போம் அதுல எப்படி வந்து வியாபாரம் எப்படி நடக்குது முதல் எவ்வளவு போட்டா எவ்வளது நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு பாத்தோம்னா நமக்கு ஒரு யோசனை வரும் ஓகே இவ்வளது செய்யலா இவ்வளது முதலீடு போடலா இவ்வளது வாங்கலா இவ்வளது இத்தனை நாள் தான் ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் இல்லையா அதனால நம்ம வீட்டு வாசல்லயே ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அஹ் பார்ப்போம் தோழி ஆனா பூ வந்து எங்க வாங் குறதுனா எனக்கு யோசனையா இருக்கு அதனால எங்க சைட்ல இருந்து கொஞ்சமு ஆஹ் நமக்கு இந்த ஊரு கடலூர் விழுப்புரம் அந்த சைட்ல இருந்து கொஞ்சமு பூ வாங்களானு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா கட் கட்றத்துக்கு தா ஆளுதா பாத்துட்ருக்கே ஏனா அது எனக்கு பூ கட்றத்துக்கு ஆளு இன்ன யாரு கெடைக்கல அது மாதிரி யாரு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கொஞ்ச அறிமுகப்படுத்திவுடுங்க அவ்ங்களுக்கு நா ஏனா நம்ம மட்டும் சம்பாரிச்சா பத்தாது நம்ள சார்ந்து இருக்கிறவ்ங்க அவ்ங்களுக் ஒரு வாய்ப்பு குடுத்த மாதிரி இருக்கு இல்லயா
நிச்சயமா நிச்சயமா
அதனால அவ்ங்களே பாக்கலா அப்டின் தா நெனச்சிட்ருக் க
ஆமா பூ வந்து இப்ப நம்பளே கட்ட முடியாது அதிகபட்ச அதுக்குள்ள கட்டணு அப்டின்னாலுமே பெறஞ்சது ஒரு இது எ நா நா இப்ப கட்றே ஒரு கிலோ கட்றனா எனக்கு கொறஞ்சது ஒரு ரெண்டு மண் நேரமாவ்து எனக்கு தேவப்படு அதே மாதிரி நெருக்க கட்டி நம்ம விக்கிறோ அப்டினா நல்ல விலைக்கே நம்ம விக்கெலா அது ஒன்னு பிரச்சன கெடையாது கண்டிப்பா வாங்குவாங்க ஆஹ் அதனால நீங்க அந்த மா ஆஹ் தேர்வு செய்து நெருங்க கட்டணு நம்ம வந்து அதாவ்து இந்த டைம் சென்னைலா பாத்துக்கிட்டீங்கனா நவ் பூ கணக்கு சொல்லிதா குடுக்குறாங்க அம்பது பூ ஆஹ் ப பத்து பூ இருவது பூ முப்பது பூ இப்டி சொல்லிதா குடுக்குறாங்க மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலா தோழி நன்றி தோழி
நன்றி